ம்
ஆ
ஆஹ கேக்குது இப்ப கேக்குறதுல நல்லா கேக்குதா என்ன பண்றீங்க சாப்பிடாயா
இந்தா இனிமேதான்கா நா இனிமேதா சாப்பிடணு இன்னு என் வீட்டுக்காரர் வரல வந்தவட்டி சேர்ந்துதா சாப்பிடணு
நா டிபன் எல்லா செஞ்சிட்டியா
ஆஹ நைட்டுக்கு மத்தியாண வச்ச குழம்பு இருக்கு
ம் ம்
அத வச்சு தோச வச்சு சாப்படரலா அதனால ஒன்னு பிரச்சனை இல்ல மதியான வந்து வந்து தட்டப்பயிர் குழம்பு என்ஸ மாமியர் வச்சிருந்தாங்க அப்புல
நா ஊர்ல இருந்து வந்துட்டு அத சாப்பிட்டுட்டு நா படுத்து கொஞ்சோ வேலயை பாத்தட்டு அப்டி தூங்கிட்டே அப்புறோ சாயந்திரம் எந்திரச்சு காபிய போட்டு குடிச்சுட்டு ஆஹ அப்பறதா சேரி உனக்கு கால் பண்ணலாமே அப்டின்ட்டு போன் பண்ணே
அதா எப்போ ஊருக்கு போனே போன
ஆமா நா மத்தியான ஒரு ரெண்டரை மணி இருக்கு அதா இன்னைக்கு லீவ் நா மத்தியான ரெண்டரை மணிக்கு வந்தே அதுக்கப்புறோ க்னயவெயில் சரியான வெயில் அதனால போக முடியல அதனால நா வர்லேன்னு சொல்லிட்டே அப்புறோ அவன் என் வீட்டுக்கார மட்டு அப்றோ அங்க இருந்துட்டு இந்தமி தா வரும் வீட்டுக்கு
ம் என்னதுக்கா
என்ன வெயிலே ரொம்ப
ஆமா வெயில சட சரியான வெயில் இங்க வந்து நாற்பது டிகிரி செல்சியஸா ஆத்தா அடி சுத்தி எரிக்குது அப்டியே வெயிலு
நீ அங்க வந்தானே மழ வன்ச்சா
ஆமா நேத்து மழ சரியான மழ சாந்திரம் போம்போது அப்புறம் தம்பி வல்லன்னு சொல்ட்டான் நடந்துட்டே போக முடியாது து நான் உனைய ஆட்டோல எத்தி உடுற அப்படின்னு சொல்ட்ட அதுக்கப்ரோ நான் ஒரு ஆளா உம் அதனால அப்ரோ ஆட்டோ வந்துச்சு அப்புறம் ஆட்டோல ஏறி நான் வீட்டுக்கு போயிட்டேன்
அம்மாவ வந்துச்சு ஆட்டோ அப்பா வந்துச்சு நீ வரியாப்பானு கேட்டுச்சு எங்க இங்க இருந்து நம்ம வர்றதுக்கு
அத நான் காலையில கிளம்பிடுவேன் அ அதனாலதான் உனை கூப்பிடல ரெண்டு நாள் இருந்தா உனனை கூப்பிடலாம்
ஆமா மா ஏனமே அஐியாக்க முடியலன்ன சொல்லிட்டு ஆத்த பேய்ருந்த ஆ உம் அதனால நான் சுத்தமா வரமுடில சொல்லிட்டுதா உட்டுட்ட
உம் சரி அது அப்புறம் நேத்து நைட்டு ஃபுல்லா கரண்டே இல்ல பதினோரு மணி கிட்ட தான் வந்துச்சு ரா நல்லவேல வந்துருச்ச சி பதினொன்னு மணிக்கு மேல அதுக்கப்புறம் அப்புறம் ஏசிய போட்டுபுட்டு அப்புறம் தூங்கணும்
காலையில தம்பிய கூட்டிட்டு போயிட்டு
ஹ
ரெண்ட்டிச்ட போயிட்டு பல் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அவனுக்கு இதெல்லாம் வாங்கி குடுத்துட்டு வந்தேன் அழுக்கு அவ்வளோ அழுக்கு இந்துச்சு பல்லுல
ம் பங்கரனா
உம் அத வாய் கொப்பளிக்கிறது மாரி ஒண்ணு ஒண்ணு குடுத்துருக்காங்க ஆ அதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணு இந்த பாக்கு இதெல்லாம் சாப்பிடதுேன்னு சொல்லியிருக்கேன்
அதே பாக்கலாம் சாப்பிட கூடாது சொல்ற பேச்சு கேக்குறான வாய் மஞ்ச மஞ்சேனுயிருக்கு பரவலா இன்னைக்கு மத்யானம் இன்னைக்கு மத்தியானம் வந்து சூப்பு வச்ச கேரட்ட சூப்பு வச்சங்க
ஆ சூப்பா என்ன சூப்பு
சூப்பு கேரட் சூப்புல்ல கேரட்
அது அது எப்டிகா வச்ச கேரட் சூப்பு
கேரட் சூப்பு வந்து நம்ம எப்பவும் வைக்கிற மாரித வெண்டாந்த பருப்பு தூப்போங்கள
ம் ம் ம் வெங்காயம் தக்காளி போட்டு
வெங்காயம் தக்காளியை போட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூடு வெக்கனும் கூட வச்சுக்கிட்டு கேரட்ட நறுக்கி போட்டு ஆஹ் குக்கர்ல கேரட்டை போட்டு பருப்பு பாசி பருப்பு இருக்குல
பாசி பருப்ப நான் வேக வைக்கணுமா
உம் பாசிப்பருப்ப வந்து கொஞ்சோ கம்மியா போடணும் நம்ம சாம்பார் எல்லாம் நறையா போடுவோல அந்த மாரி போடாம ம் கொஞ்சோ கம்மியா பாதிதா போட்டு ரெண்டு நல்லா கொஞ்சோ பூண்டு ஒண்ணு நாலஞ்சு பூண்டு நஸுக்சி போட்டு ஆ வேக வச்சிடணும் ஒரு ரெண்டு மூணு சிலக்கு வேக வெச்சு வேக வெச்சுட்டு தாளிக்கிறததா வந்து நம்ம என்ன பண்ணு பச்ச மிளகாயு போணு அதுவே பச்ச மொளகா அதுவு போட்டுக்கணு ஒரு நா நம்ம காரத்துக்கு தகுந்த மாரி இப்ப கொறச்சி வேனுனா கொறச்சு போட்டுக்க கூட கூட போட்டுக்க போட்டுட்டு என்ன பண்ணுனா தாளிக்கும்போது பட்ட சோம்பு ம் கொஞ்சோ நல்லா பூண்டு நச்சு போட்டு தாளிச்சு அதுல போடனு போட்டோம்னா வாசமாவு இருக்கு அ கொத்தமல்லி கொத்தமல்லி
கொத்தமல்லி கருவப்புல
ஆ ஆமா கொத்தமல்லி கருவேப்பில எல்லா போட்டு வாசமா இருக்கு கொஞ்சோ தண்ணியா வாய்க்கனோ கேட்டியா வைக்க கூடாது
தண்ணி ஊத்தி வெக்கணுமா
ஆமா அத்தா சூப்பு நல்லா ஒடம்புக்கு நல்லது நல்லாவு இருக் அது நேத்து புளிக்கொழம்பு வச்சோமா எனக்கு கொஞ்சோ வயிறு வலியா இருக்குற மாரி இருந்துச்சு அதனால இன்னிக்கு சூப்பு வெச்சோ சூப்பு வெச்சு சாப்ட்டோ ம் சேப்பங்கெளங்கு இருக்குல
ஆமா ஆமா அது வருவலா ஆ அது நல்லா இருக்குமே அது வறுத்தனா நல்லா இருக்கு வாலக்கா மாரி நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு நா இது எ வீட்டுக்காரு கேட்ச்சு அன்னிக்கி சேரினுட்டு வாய்ங்ண்டு வந்து செஞ்சு குடுத்தே நல்லா இருக்குனு ஜோன்னுச்சு அது என்ன நருக்கும்போது கையெல்லா அரிக்குமா ஏ அரிக்குது கையி
ஆமால கையி அரிக்கும்
உப்பு தடவிக்கணுமா தெரியாது எனக்கு கை கையெல்லா அன்னிக்கு ஃபுல்லா அரிச்சுக்குட்டே இருந்துச்சு சொருஞ்சி ட்டே இருந்த ஏ மாமியாட்ட கேட்டதுக்கு என்ன தடவி கிணு அப்டின் சொல்லிக்கிருந்தாக
எண்ண தடவிக்கணு உப்பு தடவிக்கணு ரெண்டுமே தடவிக்குட்டுதா நடக்கணு
அது எனக்கு தெரியாதா கையெல்லா ஒரே அரி அரிச்சரிச்சு ஆனா இது யூட்டூப்ல பாத் து சேனக்கழங்க வேக வெக்கிறது வத்து புளி வெச்சு வேக வெக்கணுங்கறத பாத்த அந்த மாரி கரெக் டா பண்ட்ட அதனால நாக்கரிக்கல நா க்கமோது எப்டி நருக்கனுன் பாக்காம உட்டுட்டனா
அதனால அத்தரமின்சே
அதுல அப்படிதா போட்ருந்தாய்ங்க புளில வந்து வேக வெச்சு அத எடுத்தாதா நாக்கு அரிக்காதுன்னு இந்த இதுல சொன்னாங் யூட்டூப்ல போட்ருந்தாய்ங்க
அ வரப்பே
ம் அது என்னன் தெரியில செரி பாப்போ ஆனா அனிக் பண்ண நல்லா இருந்துச்சு நல்லா சூப்பரா உருளக்கழங்கு வருத்த எடுத் த்த மாரி நல்லா இருந்துச்சு
ம் ஆமா பூண்டு நச்சு போடனு இன்னு கொஞ்சோ ஃபிளேவருக்கு வந்து சோம்பையு சீரகத்தையு நல்லா நைசா அரச்சு ட்டு அதுல கடைசியா தூவிட்டு எறக்கனுனா சூப்பரா இருக்
ஆ சே சே அந்த மாரி பண்ணி பாப்போ எப்டின்னு
ம் பூண்டு நச்சு போட்டுட்டே
பிரியாணி செய்யறதுக்கு
ம்
நா சொல்றே கரெக்டா நீ பாரு அ வெங்காயோ, தக்காளி, பச் பச்ச மொளகா, இஞ்சி பூண்டு, பேஸ்ட்டு ம் அதுக்கப்றோ கறி மசாலா, பட்ட, எல, கிராம் பு ஏலக்கா எண்ணெ ஊத்தி கொஞ்சோ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்தி கறிம் மசாலா பட்ட, கிராம்பு, எலக்கா
அக்கா அன்னாச்சிப்பூ அன்னாச்சிப்பூ அதே மாரி என்னமோ அந்த ச தன்னேறி இதுவோ என்னமோ சொல்லுவாங்க ஒன்னு சொல்றாங்க அக்கா குங்குமப்பூ மாரி இருக்கு
ஆ சேரி கஸ்தூரி மேத்தியா
கஸ்தூரி மேத்தி ஆ கஸ்தூரி மேத்தி இப்ப பாக்குறதுக்கு குங்கும்பூ மாரியே இருக்கிறது அததா அதுதா வந்து நல்லா ஃப்ளவர் குடுக்கு
ஓகே அடுத்த தடவ அதே இந்த வாரோ ஞாயி த்துகெழம கோழி இல்லன்னா கறி எடுத்துட்டு வரேன் சொல்சி எயா வீட்டுக்காரு சேரி அதா ஒரு பிரியாணி செஞ்சி பாப்போ கேட்டு வெச்சிப்போ அப்டின்னு ஃபோன் பண் கேக்கலான்ட்டு ஞாபோ வந்துச்சி அதா எண்ண கொஞ்சோ நெய் ஊத் த்தி கறி மசாலா பட்ட, கஸ்தூரி மேத்தி இதெல்லாமே போட்டு வதக்கிட்டு எங் வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிட்டு அ இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டு நல்லா வதக்கிட்டு பச்ச மொளகா எல்லா த்தையு போட்டு நல்லா வதக்கணு வதக்கிட்டு கடைசியா தக்காளிய போட்டு
இத்தா நல்லா வதக்கணு வெங்காயத்த அது வந்து எண்ணெயில டீப் ஃப்ரை ஆகனு நல்லா
ஆ அப்போ வெங்காயத் த நறுக்கி பச்ச மொளகா வெங்காயத்த நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட பொட்டு நல்லா வதக் க்கிட்டு தக்காளிய போட்டு நல்லா வதக்கிட்டு பிரியாணி பொடி நம்ம வீட்ல வெச்சிருந்த பொடி எல்லாத்தையு போட்டு நல்லா
நீ இதெல்லா போட்டீன்னா பிரியாணி பொடி கூட உனக்கு தேவப்படாது அதெல்லா போடும்போது நா ஆனா மொளகாத்தூள் மட்டு நம்ம சேத்துக்கலா சேத்துக்கிட்டு பண்ணலா அது ஒரப்புக்கு தக்கன பச்ச மொளாகாயு வேற போட்றிங்க
தண்ணி ணிக்கு மட்டு இப்ப அளவு சொல்லே ஒரு ஒரு ஒலக்கு அரிசிக்கு ஒன்ற ஒலக்கு தண்ணியா
ஆ ஹா ரெண்டு ஒழக்கு தண்ணி
ஒரு ஒலக்கு அரிசிக்கு ரெண்டு ஒலக்கு தண்ணியா
ம் ஆமா எப்வுமே அதா அளவு ஓரு ஒழக்கு அரிசிக்கு அரிசி வந்து சில அரிசி நின்னு வேகு
சேரி இப்ப பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வெச்சி போட்றோம்னா அப்ப அதுக்கு எத்தன டம்ளர் தண்ணி ஊத்தணு ஒரு ஒலக்
அதுக்கு இதே அளவு தா கொஞ்சோ கம்மி பண்ணிக்கணு கொஞ்சோ மட்டு கம்மி பண்ணிக்கணு
இல்ல நா எப்ப செஞ்சாலு கொழஞ்சி போயிருது உதிரி உ உதிரியாவே வரமாட்டேங்குது அதனால கேக்குறே
அப்ப கொஞ்சோ கொறச்சுரு இப்ப ஓழக்குக்கு ஒன்ற ஒழக்கு மட்டு தண்ணி ஊத்து கரெக்டா
பாஸ்மதி ரைஸ வந்து ஊற வச்சா ஒன்ற உலக்கு
ம்
ம் ஒரு உலக்குக்கு வந்து ஒன்
நாலா அரிசிய ஊற வைக்கிறதே கெடையாது அப்டிதா ராவாதா கலந்துட்டு அப்டியே பொட்டுருவே
அப்ப
அப்டி அந்த மாரிதா எனக்கு அளவு கரெக்டா வருது ஆ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்துவே அந்த காய்யி கோ கோழி வேகறதுக்கு கொஞ்ச தண்ணி ஊத்திருந்தீங்கனா இதுல கொஞ்ச கொறச்சிறணு
ம்
ஆமா தேங்கா பால் ஊத்தலா தண்ணி வேணா தேங்கா பால்
இல்ல கோழி போட்டு வதக்கும் போது கோழில இருந்து கொஞ்ச தண்ணி வரும்ல
தண்ணி வரு ஆமா அதனாலதா கொஞ்ச கொறச்சர்ணுங்கிற
ஆ செரி செரி அப்ப ஒன்ற ரெண்டு உலக்குக்கு ஒன்னே முக்கால் உலக்கு தண்ணி ஊத்துனா கரெக்ட் டா இருக்கு உதிரி உதிரியா வரணு எனக்கு இது வரைக்கு உதுரு உதிரியாவே வந்ததே இல்ல அதனால தா கேட்கற
கடைசியா அந்த வெங்காயத்த கொஞ்ச வறுத்து வச்சிருக்கீள அத கொஞ்ச மேலாப்ல போட்டு மூடி வை கொத்தமல்லி பொதினா வந்து நறைய சேர்
சேர் சேர் பத்து நிம்ஷோ ஆயி
செரி செய்யி ஞாயிற்றுக்கிழம அன்னைக்கி பத்து மணி பத்து நிம்ஷோ ஆயிடுச்சுன்னா என்னா பண்றது பண்றது நா வந்து உனக்கு கூப்புர்ற நா சனிக்கிழ ஞயிற்றுக்கிழம அன்னிக் கூப்பர்ற செஞ்சுட்டு எனக் ரெடி பண்ணி வைங்க
சேரி ஓகே செரிக்கா செரி வைக்கவா ம் ம் வை